தோழி கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க தோழி
ஹலோ
சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி கேக்குதா ஆ கேக்குது கேக்குது
ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லா இருக்கற தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆநல்லா இருக்க தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சி என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கனா மொட்ட மாடியில உக்காந்திருக்க தோழி பாத்தீங்கனா பகல் எல்லா ஒரே வெயில் லு இப்ப ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு முன்னாடி பாத்தீங்னா லேசா தூரிட்டு போயிடுச்சி ஆ தூறிட்டு போனது ஹீட்ட கலப்பிடுச்சி போலருக்கு ரொம்ப சூ
ஓ மேல இருகுறாகோ
கது கொசு கடிக்கு
ம்
அதனால மொட்ட மடிலயே உட்காந்திருக்க
ஆ ஆ இங்க ஒன்னு மழயெல்லா ஒன்னு இல்ல தோழி மழ ஒன்னு தூரல்லா ஒன்னு இல்ல
கேக்குதா பேசறது ஆமா லைட்டா தூருது னருச்சிவிட்ருச்சி நரைய தூர்னிசி விட்ரிச்சி நீங்க என்ன சாப்டீங்க நைட்டு
இன்னு சாப்ல தோழி இது சட்னி தா செய்யணு இன்னு சட்னியே செய்யல ஒ இனிமே தா இனிமே ரெடி பண்ணணு போயிட்டு ம் எனக்கு என்ன பொட்டுக்கல்ல இருக்கு தேங்கா சட்னியு இவங் சாப்ட மாட்டாங்க நேரத்த களிச்சி வராங்க இல்லயா அதனால தேங்கா சட்னி சாப்ட மாட்டாங்க தக்காளி பழம் தக்காளிசட்னி தா அரைக்கணு அதே எடத்துல தா தோழி இருக்க அந்த எடத்தவுட்டு நவரவேல்ல தோழி அங்கே இருக்க
சரியா கேட்கவில்லை தோழி நீங்கள்
ஆ கேக்குது முதலயே சொன்னீகனா அவங்களே பதிவாக நா வச்சிருகனே தோழி ஒரு கம்பெனி மோசமான கம்பெனிய வச்சிருக்க தோழி அதுல சுத்
உஹம் நீங்க மட்டு இல்ல நானு அப்டிதா இருக்கறலயே மட்டமான கம் பனியன் கம்பனி தோழி
தெர்ல
ஆ கேக்குது ஆனா விட்டு விட்டு கேக்குது ஏற்கனவே உட்காந்த எடத்துல இதுல உக்காந்து பேசுங்க
அங்க இப்படியே தானுங்க தோழி எங்க பாப்பாவ மடில போட்டு தூங்க வச்சுட்டு இருக்கே அதே இடத்தவிட்டு நவுர்ல தோழி சில சணம் போட்டு உக்காந்தே
ஆஹ பாப்பல்லா சாப்ட்டாங்களா சேரி சேரி தோழி பாப்ப எல்லா சாப்ட்டாங்களா தோழி
ஆ தோழி சா ஆ சாய்ந்த்ரோ கீர சாம்பார்தா வச்ச
போறீங்க நைட்டுக்கு ஆ
தக் தக்காளி குர்மா அதா தோழி பன்
அ பாத்தீங்கனா நா ஒரு சட்னி ஒன்னு க்க தோழி யு டியுப்ல இது பத்தீங்கனா வெங்காய சட்னி சொல்றாங்க அ அது என்னா எப்டி பண்ணனு எப்டின்னா பெரிய வெங்காயமோ இல்ல சின்ன வெங்காயமோ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணு எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா
சரி
பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுதையுமே வந்து நல்லா அட் வதக்குனத தனியா எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்தையுமே அந்த எண்ணயில அந்த மீதம் எண்ண இருக்குல அந்த எண்ணைலையே போட்டு நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக் ரொம்ப வதக்கிக்க கூடாது அந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணு அதுக்கப்புற பாத்தீங்கன்னா அதுல ரெண்டே ரெண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு ஒ சின்ன இஞ்சி அதையு போட்டு நல்லா வதக்கி
ஆ
பாத்திங்கனா கடைசியா தா நம்ம மொளகா போடணு மொளகா போட்டு அதையு நல்லா வதக்கிக்கிட்டு அ கொஞ்ச பாத்தீங்கன்னா அதுக்கு வெல்ல சேத்துக்கணு வெல்ல சேர்த்துட்டு எல்லாத்தையு சேர்த்து தாளிச்சு
என்ன எ திரும்பவு சொல்லுங்க தோழி என்னன்னா சேத்தி திரும்பவு சொல்லுங்க தோழி
கேக்குதுங்களா பேசறது
கேக்குது திரும்பவு சொல்லுங்க தோழி
தோழி கேக்
தோழி கே கேக்குது தோழி கேக்குது திரும்பவும் கூறுங்
லைன்ல இருக்கீங்களா